ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சிங்ளா
ஓ சாப்ட்டாச்சுங்க எனக்கு கொஞ்ச உடம் செர்லிங்ளா அதனாலதா ஒரு மாதிரி இருக்குதுங்க
ஏங்க என்னாச்சி
என்ன பண்றதுங்க அது பக்கத்துல கா தோட்டத்துல வந்து செடி போட்டிருக்காங்ளா காய்கறி அது வந்து என்னாச்சுங்க மருந் தெளிச்சிட்ருந்தாங்க தோட்டத்துல மருந்தடிக்கும் போது அந்த மரு மருந்து வந்து வெளியி போன சாடார்னு மூ இது பண்ணுவொன்னா எனக்கு அது ஒரு சேர்லிங் மருந்து
அப்பறோ
அதுக்கப்ற சேராம சளி புடிச்சிருச்சுங்க அது தாங்க அதுதா நாங்க வந்து வெளிய் கடையிலேயே மருந்தே வாங்குறது இல்லீங்க காய்கறி எல்லா வாங்குறதே இல்லீங்க காய்கறி வாங்காம வீட் ட்லேயே நம்ம போடுற இதுலந்தா பண்ணிட்டு இருக்குங்க இந்த மருந்தே சேர மாட்டேங்குது சுத்தமாவே
ஓ என்னென்ன காய்கறிங்க போட்டுருக்கீங்க
நாங்க சொரக்கா போட்டுருக்கோ புடலங்கா போட்டுருக்கோ பாவக்கா போட்டுருக்கோ அதுக்கப்றோ பீட்ரூட் கொஞ்சோ போட்டுருக்கோ அதுக்கப்றோ பாத்துட்டீங்கன்னா அது போக முருங்க கீர இருக்கு முருங்க காய் இருக்கு வாழக்காய் இருக்கு வாழத்தண்டு இருக்குது. அப்றோ வாழப்பூவு இந்த மாதிரியே வச்சு சமாளிச்சுக்குறதுங்க
ஓ சேரி சேரிங்க ஆமாங்க! நீங்க போட்டுருக்க காயெல்லா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப இதெல்லா நாட்டு காய்ன்னு சொல்லுவாங்க நாட்டுக்காய் வந்து நம்ம சாப்புர்றது அவ்ளோ ஒடம்புக்கு நல்லதுங்க. இப்ப ம் கடைல வாங்கணும்னா நீங்க சொல்ற மாரி கெமிக்கல்லா கலந்துருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து எ காய் வாஷ் பண்ணினாலுமே குட ரொம்ப இதா இர் கொங்களுக்கெல்லா வந்து சேர மாட்டிது வயிறு வலிக்க ஆரம்பிச்சிர்து அந்த உரங்களோட கலப்பு அந்த உரங்கள் தெளிக்கிறதுனால ஆம் அதனால இப்ப நா நெறைய பேரு வந்து பாத் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்லயே சின்னதா கத்ரிக்கா இந்த இப்ப நீங்க சொன்ன மாரி புடலங்கா அவரக்கா இதெல்லா போட்டுக்கறாங்கங்க
ஆமாங்க ஆமாங்க அதுக்கப்பறோ வந்துதாங்க அந்த மருந்து அடிச்சது வந்து எனக்கு சேரவே இல்லீங்க. பக்கத்து காட்டுல வந்து காய் போட்டுருக்காங்க அந்த காய் வந்து சுத் தமாவே தேவெங்க அந்த காயில இருந்து அந்த மருந்து ஸ்மெல் அடிக்குதுங்க அந்த அளவுக்கு மருந்து ஸ் மெல்லா இருக்குதுங்க. இதே மாரிதான அம்ம காய்கறி கடையிலயு நம்ளுக்கு மருந்தோட வருதுங்க. என்ன பண்ணாலு சேரிங்க நா ஒரு டிப்ஸ் சொல்றேங்க என்ன காய்கறி நீங்க வாங்கிட்டு வர்றீங்களோ உப்பு மஞ்ச தூள் போட்டு கல்லுப் போட்டு உப்புமஞ் தூள் போட்டு அந்த தண்ணிக்குள்ள ஒரு பத்து நிமிஷோ போட்டு பத்து நிமிஷோ கூட வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷோ போட்டு நல்லா ஊற வெச்சு நல்லா கழுவி எடுத் த்து வெய்ங்க அந்த மருந்தோட இதெல்லா போயிருங்க இப்ப பாத்ட்டீங்ன்னா நம்ம வீட்டுல செடி வெச்சுர்கறது ஒண்ணு ரெண்டு புழு இருக்கு அது பூச்சி இருக்கு எல்லாமே இருக்குங்க அது நமக் கழ்இ கழிச்சுட்டு அதுக்கப்புறோ மீதி இருக்குறது செய்வோங்க இப்டி மருந்த அடிச்சு சாப்புர்றத்க்கு பேசாம இந்த புழு இதெல்லா கட் பண்ணி வச்சுட்டு அத தவிர்த்துட்டு வேற காய் அந்த மாதிரி சாப் பண்வாங்க நல்லது தானேங்க அதுங்க
ஆமாங்க நீங்க சொல்ற மாரி இப்போ நீங்க பாவக்கால்லா போட்ருக்கேன்னு சொல்றீங்கல்ல பாவக்க எல்லா பாத்தீங்கன்னா கொழந்தைங்க சாப்டாது ஆனா பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாவக் நம்ம வந்து ம இனிப்பு கா காரோ புளிப்பு துவர்ப்பு எல்லா கசப்பு எல்லாமே சேத்துக்கணு அதே மாரி வந்து இப்ப வெ பாவக்கா சாப்ட்டோம்னா நம்ம வயித்லருக்க புழு கல்லா செத்துரு ஏன்னா அது கசப்புத்தன்ம உடையது அதே மாரி அந்த பாவக் கா வந்து பெரியவ்ங்க சாப்ட்டா வந்து பாத் தீங்கன்னா சுகரு வந்து அது சமநிலை படுத்துதுங்க அத்னால இப்ப எல்லா வந்து பாத்தீங்ன்னா முன்னையல்லாம் வந்து பாவக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க கசக்குது அப்டின்னு சொல்லிட்டு அதே இப் போல்லா பாத்தீங்கன்னா பாவக்கால்லா வந்து கேட்டு கடைகலெல்லா வாங்குறாங்க ஏன்னா அது வந்து சுகர சர்க்கரையோட அளவ வந்து சமநிலைப்படுத்துதுங்க அதே மாரி நீங்க சொல்ற மாரி ஒரு சில காய் எல்லா காய்கறிகளும் வீட்டுல விளைவிக்க வைக்க முடியறது இல்லங் இல்லங்க இந்த மாரி நாட்டுகாய்கள மட்டுந்தா விளைவிக்க முடியுது நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காய் கல் இந்த சக்கரைய சமநிலைப்படுத்துற காய்கறிகள் ஒன்னு ரெண்டு கடைல தா வாங்குற மாரி இருக்கும் அப்டி பாத்தீங்கன்னா இந்த கோவக்கா இருக்குல்லங்க கோவக்கா வந்து சக்கரையோட பாவக்காயும் சக் க்கரையோட அளவ சமநிலைப்படுத்துது கோவக்காயும் சமநிலைப்படுத்துதுங்க ஆ இப்ப கோவக்கா வந்து கொழந்தைங்க வந்து சாப்பிடாது கொஞ்ச புளிக்கிற மாரி இருக்கு அதனா அத அத வந்து நீங்க கட் பண்ணி நம்ம இந்த பஜ்ஜி எல்லாம் போற்றோ இல்லங்க அது அது மாதிரி கடலமாவ கலக்கி கோவக்காய அந்த அதுக்குள்ள நல்லா முக் க்கி எண்ணெயில போட்டு குடுத்தோன்னு வச்சுக்கோங்களே கொழந்தைங்க அத வந்து பஜ்ஜு மார் இருக்குன் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கோவக்காயல்லா வந்து நல்லதுதா எல்லா காய்கறிகளுமே நல்லதுதாங்க எந்த காய்கறிகளையு நம்ம ஒதுக்கிற கூடாது
ஆமாங்க கரெக்டா தாங்க சொன்னீங்க ஏ கொழந்த வந்து நீங்க சொன்னீங்கல்ல பெரியவங்கதா சாப்டுவாங்க கொழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு ஏ பாப்பா எல் கே ஜி தா படிக்கிறாங்க நா சின்ன வயசுல இருந்தே அவ சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்தே நா என்ன பண்ணுவன்னா பாவக்காவியும் கோவக்காவியு அதிகமா குடுத்து வளக்கி வளத்திருக்கங்க இப்ப அவ கேட்டு வாங்கி சாப்ட்டுட்டு போறாளுங்க டிஃபன் பாக்ஸ்க்கு நெஜமாலுமே
அப்டிங்களா அ நா வந்து பாத்தீங்கன்னா ம் சொரக்கா சேத் துப்பேங்க சொரக்கா அப்பறோ பாத்தீங்கன்னா பொடலங்கா பொடல லங்கா எல்லா ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முற சேக்கணும் அதே மாதிரி ஆ நா வந்து எப்பவுமே மதிய உணவுக்கு வந்து ஒரு காய்கறி வந்து செஞ்சுருவேங்க அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டோட அளவ கம்மி பண்ணிட்டு ஒரு காய்க்கு ரெண்டு காய்கறி செஞ்சுருவேங்க ம் ஏன்னா காய்கள் இப்பவே சின்ன சின்ன வயசுல இருந்தே வந்து காய்கறி கள் அதிகமா குடுக்கணும் குடுத்து பழக்கணுன்றதுனால ஏதாவது ரெண்டு காய் பண்ணிருவே அப்டி பாத்தீங்கன்னா நா வந்து நாட்டுக்காய்ங்க சொரக்கா அப்பறோ பொடலங்கா ம் பீக்கங்கா ஆ அப்பறோ உருளைக்கிழங்கு நா அவ்வளோ செய்ய மாட்டேங்க உருளக்கெழங்கு வந்து மாவுச்சத்து தானே அதிகமா இருக்கு அதனால நா உருளைக்கிழங்கு சேக்க மாட்டே நாட்டு காய்கறிகல்லா நா நெறைய சேத்துப்பேங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
நானுமே வந்து நீங்க சொன்ன மாரி காய் என்ன தெரியுமாங்க பீக்கங்கா உருளக்கெழங்க டேஸ்ட்டுக்கு சேத்திக்கிறது தாங்க அது சேத்ததுன்னா கொழந்தைங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அது மாவுசத்து தா இருந்தாலும் இந்த காய்கறி கூடெல்லா சேத்து செஞ்சம்ன்னா ரொம்ப நல்லதுங்க நா இப்ப என்ன பண்ணுவன்னா தோசைக்கு நைட்டுக்கு தோசைக்கு வந்து எ கொழந்த ச இந்த காய்கறில சில கா காய்கறில எடுத்துக்காம இருப்பாளுங்க இப்ப வந்து அந்த பீக்கங்கா இந்த மாதிரிலா எடுக்க மாட்டாங்க பீக்கங்கா கத்திரிக்கா அதெல்லா எடுக்கவே மாட்டாளுங்க ப்ப நா என்ன பண்ணுவே பீக்கங்கா கத்திக்கா எல்லா குட்டி குட்டியா அறிஞ்சு போட்டு நல்லா எண்ணெ தண்ணில வந்து நல்லா வேக வச்சு தக்காளி உருளக்கெழங்கு வெங்காயோ சின்ன வெங்காயம்ந்தாங்க நா சேப்பே அப்புறோ பச்ச மிளகா இதெல்லா சேத்து நல்லா வேக வச்சு மசிச்சு நல் நல்லா நல்லா கடஞ்சிருவங்க நல்லா மத்து வச்சு நல்லா கடஞ்சோம்னா நல்லா நம்மளுக்கு அந்த கொழ கொழனு நல்லா வந்துருங்களா அப்ப வந்து இந்த கொழந்தைங்க என்ன பண்ணுவாங்க எடுத்து சாப்பிடுவாங்க நல்லா அ எப்டின்னா வந்து அ அந்த ம் கொழ கொழனு இருக்கு போது அந்த தோசைக்குலா தொட்டு என் குழந்த நல்லா நறையா சாப் க்குழுவாங் பிரச்சனையே இல்ல நம்மளுக்கு ஒரு காய் கொடுத்த ஒரு இது இருக்கு அந்த கொழந்தைங்களு நல்ல சாப்ட்டது ஒரு திருப் தி இருக்குள்ளங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா அதே மாரி வந்து பாரத்தீங்கன்னா இந்த பச்சை காய்கறிகள் எல் பச்சை காய்கறிகள் அதாவது பச்சை காய்கறிகள்னா அ பச்சை நேரத்துல இருக்க எல்லா காய்கறிகளையுமே பாத்தீங்கன்னா அ போலிக்ஆசிட் வந்து சத்து நறைய இருக்குங்க ஃபோலிக்அசிட் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப முக் முக்கியமானது சின்ன குழந்தைங்கள விட கொஞ்சம் வய வயசு வயசு பொண்ணுங்க திருமணமானவங்களுக்கு க்குலா ரொம்ப நல்லது போலிக்அசிட் கொழந்தை இல்லாதவங்களுக்குல்லா அது சாப் ட போலிக்கு கொழந்த இல்லாதவங்க ஹாஸ்பிட்டல் போனாலே ஃபோலிக்கு அசிட்டு டேப்லெட் த்தா குடுப்பாங்க அது வந்து இப்ப நம்ம நார்மலா உணவுலயே எடுத்துக்கலா பச்சை நிற காய்கறிகள சாப் னா அது நம்மளுக்கு உணவுலயே அந்த சத்து கெடைக்குதுங்க அப்புறோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே பச்சை காய்கறிகள் அப்புறோ நா வந்து எப்பவுமே காய்கறிகள் சமைக்கு போது ஏ அந்த அம் ச காய்ல என்ன சத்துருக்கு அப்டின்னு அந்த காய்கறிகளோட பயன தெரிஞ்சுக்குவேங்க தெரிஞ்சிட்டு தா சேப்பே ச அந்த காய்கறி எல்லா கொஞ்சம் அடிக்கடி உணவுல சே்த்தக்குவே இந்த சத்தெல்லா இந்த காய்கறிகள்ல இருக்கு அப்டின்னு அப்படி பாரத்தோம்னா இந்த மேராக்கான்னு சொல்றாங்க இல்லங்க அந்த காய்கறிகல்லா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வாங்கறதே இல்ல ஆனா அந்த காய்கறி அந்த காய்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சத்து இருக்கு
ஆமாங்க உண்மதா அந்த காய் ரொம்ப சத்து இருக்குங்க அப்பறோ பாத்துட்டீங்கன்னா அதுலேல்லா கூட்டு பொரியல் அவியல் இதெல்லா பண்ணம்னா ரொம்ப சுவையா இருக்குங்க முன்ன மாரி அந்த மேரக்காய்ங்கிறது வந்து யாருமே வாங்குறது இல்ல உண்மதாங்க நீங்க சொல்றது அது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு பருப்பு கூட போட்டு கூட்டு பண்லா எவ்ளவோ இருக்கு இல்லைங்களா நீங்க சொன்னபோது ஞாபோ வந்தது நாங்க மேலக்கா செடி கூட வச்சிருக்கோங்க உங்களுக்கு வேணா குடுத்து வுடுற கடைக்கறது இல்லைங்களா உங்களுக்கு கடையில கடைக்குது இல்லங்க
ஆ கிடைக்குதுங்க நா வந்து முன்னேல்லா அந்த காய் சமைச்சது இல்ல இப்ப அந்த காயில வந்து நிறைய சத் கத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறதா அதா அது பச்சை நிற காய்கறிகள் காயி பொதுவாவே அப்புறோ அதனால இப்ப நா வந்து நறைய சேத்துக்கறே அப்றோ இந்த கொழந்தைங்கல்லா கேரட்லா செஞ்சா சாப்ட மாட்டாங்கல்லங்க அதனால அ அந்த காய வந்து நம்ம பச்சையாவே இப்ப வெளயாடும் போது தீனி கேப்பாங்க தீனி கேக்குறக்கு சாப்றதுக்கு ஏதாவது கேக்கேல நம்ம வந்து அத கழுவி அவுங்க கையில குடுத்துட்டோனா அப்டியே வெளயாண்டுகிட்டே சாப்ட்டுருவாங்கங்க அது காயா சமச்சு குடுக்கும் போது சாப்ட மாட்டாங்க பச்சையா குடுத்துட்டோம்னா பச்சையா குடுக்கும் போது இன்னு அதுங்க அவுங்களுக்கு இன்னு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க
ஆமாங்க எ கொழந்தைக்கு பாத்துகிட் ன்னா கேரட்டு வெல்ரிக்கா இதெல்லா ரொம்ப புடிக்குங்ளா அப்ப நா என்ன பண்ணுவேன்னா அழக அழகா குட்டி குட்டியா வேற வேற ஷேஃப் வெட்டி குடுத்துருவங்க வெட்டி வெட்டி குட்டி குட்டியா வெட்டி குடுத்து அந்த காயி இதெல்லா போட்டு சுண்டலு அப்புற வேக வெச்ச நெடக்கடல இதெல்லா போட்டு கல்லமுத்து இதெல்லா போட்டு நல்லா இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டா உப் உப்பு லைட்டா மெளகு தூளுங்க இதெல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எ கொழந்தைக்கு குடுத்துருவங்க சு ப்பரா சாப்டுவாளுங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கு செய்யுங்க சேரிங்க பேசிட்டே இருந்தே பேசிட்டே இருக்க வேண்டியது தாங்க வெக்கட்டுங்ளா
ஆ சேரிங்க